ஹலோ சொல்ற என்னடா இங்கதா வெளியே கொலத்தாண்ட இருக்கே
கொலத்தாண்டா இருக்கியா பண்ணே வெறுப்பாரு பண்ணன்டா
இல்ல ஏ ராம்னாத்து இது ஆயிடுச்சுன்னட்டு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்ன பேசன்னாடு இருக்கோ
ஆஹ்
ஆஹ் அத பத்தி பேசினந்தோ
ஆஹ் மருந்துல்லா போட்டு முடிச்சட்டீங்களா
ஆஹ் போட்டோ
ஆ
ஆஹ் என்னா
எவ்ளோ இல்ல இப்பதா வந்தியா வீட்டுக்கு
இப்ப தா வந்தோ குரு போட்டாம வந்து ஆஹ் ஒண்ணு ப்ளூ கலரு ரெண்டு எல்லோ ஒண்ணு
ஆஹ்
ஆஹ் அந்த பிளாக்கு பாதி அதான் மூன்ற மூன்ற
ஆஹ் மூன்றா மூட்டன கணக்கு
ஆஹ் ஆஹ்
நா
சேரி நா
இப்ப என்ன தானால இல்ல
வெளியே வந்தா ரோட்டுக்கு இப்பதா
ஆஹ்
என்னாச்சு
ஆ
ஓண்ணில சும்மாதா
ரோட்டு கானா எங்காஇருகிறா
கடகள்லா நா வந்தடா அவங்க வீட்டுக்கு பாத்த இல்லை நீ
என்ன வாங்க போயிருதா கடைக்கு
ஜூஸ் வாங்க இப்ப ஜூஸ் வாங்கண்டு போனே
நீ ஒண்ணுமா சொல்லின ஜூசுவாங்கனான்ட்டு
டய் நா சாப்ப சாப்ட்டு திரும்பியவே இப்ப இன்னொரு தச ஆன வ வெப்பாகுக்குது இந்த வீட்ல
ஆ ஆ ஆ
ஆ
என்னா
ஆ நா நா சொல்றதுயா
கொலத்தாண்டு யம்நாத்க்கு ஆக்சிடெண்ட பேசந்தண்டா
ஆ ஆ
அது உள்ளு நீ போன் பண்ண
ஆ ஆ
ஆ நா சும்மாதா அழுகணு
நான்தா பண்ணிக்கிறே குலத்தாந்த
கொலத்தான் நல்லா பண்ணி நக்கறே அதா ஏ நாத்துக்கு ஆக்சிடென்ட்டு பேசிக்கினுருந்தே
ஆ சரி சரி ஆ சொல்லு
ஆ தா பன்னிண்டுருக்குறே
சும்மாதா ஒரு நண்டு ரூபா போன் பேசுங்கிறே
ம் ம் ம் இது வேண்டா ஓம் தேற்று தா ந நல்லா பாக்கனு
நல்லவன் பெட்டவன் பாலக
ஆ டூ பாயிண்ட் ஒன் சேனல் பாகணு
டு நைன் பாயிண்ட் ஒன்னு
டேய் நைன் பாயண்ட் ஒன் டூ பாய்ண்ட்
டூ பாயிண்ட் ஆ நீ என்ன சொல்ற
டூ பாயிண்ட் ஒன் சானல் ஆம் அது கொஞ்ச இது ஹோம் தேட்ரு
ஆ ஆ
ம் அது அந்த ஒரு போர்டு ஒண்ணு காமிச்சன்னே
ஆ ஆ போடு ஆமா ஆ ஆ ஆ பசங்க ஆர்னா இருக்குறாங்களா அங்க கொலத்தாண்டா
ஃப்ரோ இப்போ பிளிப்கார்ட் போச்சு ஃப்ரோ
ஆ ஆ
ஃபோன் சுச்சாப்பு
ஆ ஆ
போன் கோன்சல் ஆயிட்ருக்குமா ஆர்டரு
ஆமா கேன்சல் ஆயிட்ருக்கு
கேன்சல் ஆகிட்டுருக்குமா
ஆமா
எங்கப்பா போன்ல பாத்தா தெரியு
கேன்சல் ஆய்ட்ருக்குண்டா
டேய் எங்க அப்பா ஃபோன்ல பாத்தா தெரியும்
பாரு இரு பாக்குறே
நீ எபபுறா பாப்ப எங்க அப்பா ஃபோன்ல
நீதாண்டா பாக்கணு உங்கப்பா ஃபோன்ல பாரு போயி
அதா பாத்தா தெரியு
ஆ ஆ ஆ
ஆ ஆ பாக்கலா பாகலா அது கேன்சல் ஆய்ர்ச்சுனா இப்போ என்னா செய்து இப்போ போய்ட்டு அவன கூப்ட்டம்னா தருவாங்குளா
எப்புறா தருவாங்க டேய் ஃபோன் வந்து இதா இல்லையானே தெர்ல நீ பாத்தியா
டேய் ஃபோன் சுச்சாப்புடா
ம்
ஆ அதேது அப்புமா மந்து எப்டி கலைதுன் லிங்கேஸ் அவ்ங்க அம்மாக் ஃபோன் போட்டு கேட்ன
ஆ ஆ
ஃபோன் சுவிச்சாப்பு கேன்சல் ஆய்ட்ருக்குமா பாத்தா தெரியு
ஆ
ஆர்டர்ல போய்ட்டு
பாத்தா தெரியு
செரி உடு கேன்சல் ஆய்ச்சுனா உடு உன்னோன்னு ஆர்டர் பண்ணிக்குலா
ஆர்ட்ரு பண்ணிக்க உன்னுருவாட்டி வேணா இப்போ
ம்
ஆ
பட்டாசுலா வெடிக்குறாங்க ஜாலியாதா வருவாங்க அப்டின் சொல்லுறாங்க
திருவிழாக்கு போலான் பாத்தோ திருவிழாக்கு போமுல்ல
ம் ம்
ஆ
சோலார் பேனல் தாண்டா வீட்ல செட் பண்ணிக்கினு
சோலார் பேன்லா ஆ
ஆ
ஆ ஆ
சோலார் பேனல்தா வீட்ல செட் பண்ணு
ஆ
இந்தா வாரோ கரண்ட்டு கரண்ட் பில் சேவாகுமோ
ஆ ஆமா உண்மதா உண்மதாண்டா அது
ஆமா
ஆ என்ன ஆச்சு
இல்ல இல்ல கரண்ட்டு பில் சேவாகு சோலார் பேனல் செட் பண்ட்டீங்னா
ஆ
பண்ட்டா இன்னு ஆ
என்ன ஆட்ரு போட்ட நீ ஃபிளிப்காட்ல
பௌச்சுக்கா
யாரு பொண்ணு இது
டே அது உட்றா ஹலோ
சொல்லுடா கேக்குது
ஹலோ
சொல்றா கேக்குது
ஆ
ஆ
அது உட்றா அது அப்பமா பத்துக்கலா
செரி நீ பாத்துக்கோ அது அப்புறமா
ஆ
ஆ சொல்லு இன்னா வேலனு
வெறுப்பா உ அ அய்ப்பண்ண ஒரு டிராக்ட்ரு வாங்கிச்சு
ஆ
எப்டி போதா அந்த ட்ராக்ட்ரு கால்லியோ ஆ மகேந்திரா ஓட்றத்துக்கே
எப்டி
இங்க கொள்தான்ட நிக்குதா
அதெல்லா தெர்ல
ஆ
அப்டியே மஜாவா இர்க்கு ஓட்றத்துக்கே
ஆ
இன்னாங்க
ம் செரி
ம் இன்னாதா பண்ணீன்ட்றுக்க அங்க
சும்மாதா உன்ட்ட ஃபோன் பேசினுக்கிற
வேன் ஒண்ணு நிக்குதுடா யார்ரா ஓட்றது டிரைவர் யாரு
தெர்ல யாரா இருப்பாங்கோ
ஆ ஆ
ம் உனக்கு தெரியாதா எனக்கு தெரிய போது
இல்ல எப்பமே நிக்குது அது அதா யாரா இருப்பாங்கனு பாக்கறதுக்
ம் ம்
இன்னா
ஆ தெர்ல யார்தா இருக்குமானு
அ
தெர்ல யார்தா இருக்கோன்னு
உம் உம் உம்
ம் ம்
டேங்குல்லா டேங்கு வாஷ் பண்றீயா
டேங்கா
ஆ
என்ன டேங்க்கு
நம் ஊருக்கு வர்துடா டாங்க்கு
ஆம்மா
ம் அது வாஷ் பண்றயா
ஏன் எவ்ளோ வாஷ் பண்ணா
வாஷ் பண்ணா நம்ப ஊர் டேங்க்கு நம்மதா வாஷ் பண்ணு யாரு வாஷ் பன்னுவா
டேய் என்னடா டேய் வேல வாங்குறியா என்ன
ன்னா டேய்
வேணா வேணா சொல்லு வேல வாங்லானு பாக்றியா சொல்லு செஞ்சுட்டு போயர்ரே
நம்ம ஊர் டேங்க்கடா
ஆ
ஆ கிளீனே பண்ண மாட்டறாங்க நம்ம ஊர் டேங்க் வேற
கிளீன்லா பண்ணுவான்டா டேய் உங்ளுக்கு தெரியதுல்ல தெரியாம இருக்குன்டா அது
ஓஹோ அப்டி சொல்ரியா
அப்டி சொல்றே
ஆ ஆ
எதல்ல
ம் சேரி நாதா பண்ண நாதா பண்றே நாதா பண்றே
முதலாளி எதுவு இல்ல ரெண்டு பேர் வந்து
ஆ
எதுவு பண்ணினெல்லா இல்லங்க
ஆ சேரி
ஹலோ
ஆ சொல்டா
இன்னா
சொல்லு கேக்குது
சும்மாதா சதீஷ் வ சதீஷ் மூர்த்தி வந்தா
ஆ
எங்யோ திருவிழாக்கு போய்ட்டு வந்தாங்னு நெனிக்கற
ஆ
ஆ போய்ட்டு
ஆ
வந்துருக்ராங்ளா சதீஷ் கெத்தாளா இருக்கறான்டா
டேய் சதீஷ் டிரஸ் பன்னாலே கெத்துதா
சதீஷ் டிரஸ் பன்னா சதீஷ் டிரஸ் பன்னாலே கெத்தா ஆ
ஆ
சதீஷ் கெத்து பா ஐய்யய்யோ சதீஷ் எப்பவுமே ஜாலியா ண்டா
ஆ
ஆ என்னா சதீஷ் எப்பவுமே ஜாலியா தா ர்க்கான் டா
ஜாலியா ர்ப்பாங்க டா
என்னா சொல்ற டா
ஆ அவங்க ஜாலியார்ருப்பாங்க நீயெ நீயெ
எல்லா இதுக்கு போயிட்டு வந்துருக்காங்கடா
எல்லா திருவிழாக்கு போய் உக்காந்து பாத்துட்டு வந்துருங்காங்கோ
ஆம்மா பைக் பைக்கா போயின்னு ருக்குறா திருவிழா நம்பளு போயிருக்கலா டா சே
டேய் நீ மந்து போட போலனா நம்பொ நானு வந்துருப்பே பொயிட்லா
டேய் எங்கடா நீ போ வேண்டிதானே
நீ இல்லாத என்னக்கி போயிருக்கிற நானு எங்க போயிக்கிறே
அனா பெரிய நம்ப ஊர் கூட செய்ய மாட்டான்கறாங்கடா அந்த மா ஜெய்க்றாங்கண்ணெ செரி கட் பண்
என்னா டேய் இர் ரா ஹலோ என்னாடா பாய்